வணக்கம் தோழி
றதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க தோழி ம் சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலாம் டிராவல் பத்தி பேசலாமா
நிச்சயமா தோழி நிச்சயமா ஒவ்வொருத்தருவுக்குமே வந்து பயணங்கிறது மிகவும் வந்து ஒரு பிடித்தமான விஷயம் ஆ நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா அன்றாட வாழ்க்கையில நம்மளுடையஹ் வேலை ப்பாடுகளுக்காக நம்ம சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ளுவோம் அது இல்லாம நம்ம வந்து சுவாரஸ்யமான சுற்றுலா பயணங்கள் வந்து மேற்கொள்ளுவோ தோழி உங்க சைடுல நிறையா பின் ஒலி கேட்டுக்கிட்டே இருக்
ஆமா தோழி சடனா பையன் வந் துட்டான்
ஆ நீங்க ஆ ஒலி இல்லாத இடத்துல பேசுனீங்கன்னா பிரச் ஏம்மா அது வந்து நல்லா இருக்
ம் செரிங்க தோழி
ஆ சுற்றுலாத்தலங்கள் அந்த மாதுரி வந்து நம்ம பாத் தோ அப்டின்னா ஒவ்வொருத்தர்க்கு ஒவ்வொரு வகையான சுற்றுலா தளங்கள் வந்து பிடிக்கு அ நாங்க வந்து பாத் திங்கனா பெரும்பாலான நீர்நிலைகளுக்கு வந்து செல்வது வழக்கம் ஏனா நீர்நிலைகள் வந்து எங்க குடும்பத்திலிருப்பர்க் கு வந்து மிகவும் பிடிக்கு சமீபத்துல கூட நாங்க வந்துட்டு ராமேஷ்வரம் வந்து போயிருந்தோ கடல் சார்ந்த இடத்துக்கு வந்துப் போயிருந்தோம் மாமனாருக்கு சாமி கும்பர்றதுக்காக
சேரிங்க
கடல்ல வந்து வெளையாடிட்டு கோயிலுக்கு சென்று இருவத் ரெண்டு தீர்த்தங்கள் அ நீராடிட்டு அதைக்கப்றோ அ சுற்றி இருக்கக் கூடிய சுற்றுலா தளங்களுக்கு சென்றுட்டு ரயில் பயணத்து மூலமா அடுத்த நாள் வந்து எங்க ஊருக்கு வந்துட்டோ அதே மாரி நீங்க அண்மையில எங்கியாது சுட் ற்றுலா தலங்கள் சென்றீர்களா
ஆ போனோம் தோழி நாங்க இப்போ ஒரு போன வாரத்துல ஊட்டி போனோ தோழி அ ரொம்பவே நல்லா இருந்தது தோழி அங்க இங்க பாத்தீங்கன்னா நாங்க இருக்குறது ரொம்பொ வெயிலான எடத்துல இப்போ அந்த ஊட்டி அப்டின் போது அந்த எடத்துல ரொம்ப இக்கு அது இந்த க்ளைமேட்ல நம்மள்க்கு ரொம்பவே புடிக்கு அதே மாத்ரி அங்க பாத்தீங்கனா நறிய ரோஸ் காடன் பொட்டான் அந்தம் ப அப்புறமா ஃபேம்லியோட ரொம்பவே நல்லா இர்ந்து தோழி
நிச்சியம்மா தோழி நித் சியமா அது வந்து குளுர் நிறந்த இடம் அங்க பாத்தீங்கன்னா உங்ளுக்கு நெறையா சுற்று பாத பரதிக் கு நெறையா எடங்கள் கூட இருந்துருக்கு பூங்கா அதுக்கப்புற போட் அவுஸ் அந்த மாதுரி நிறைய இரங்கள் நிற் ரிந்த ஒரு இடந்தா நாங்ளு அங்க வந்து சிறு வயதுல பல தடவை இல் வந்து போயிருக்கு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னாஸ் சமீபத்துல ஆ மீன் குளத்தி அம்மன் கோயில்ன்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போயிருந்தோ அது வந்து கேரளால அமைஞ்சிருக் கு ஆ கேரளாவு வந்து பாத்திங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு எட ந்தா அங்க வந்து பாத்திங்கன்னா எல்லா எடங்கள்லயு வந்துட்டு ஆ பழங்கள்
ஒரு நிமிஷம் தோழி